தோழி
ஆ தோழி கேக்குதா
ஆ தெளிவா கேக்குது தோழி உங்குளுக்கு தெளிவா கேக்கு
ஆ தெளிவா கேக்குது என்ன பண்ணிட்ருக்கீங்க
என்ன தோழி யீ இனிமேதா சேரி நைட்டு என்ன சமையல் பண்லானு திங்க் பண்ணிட்டு இருக்கே ம் நைட்டு ம் வெண்பொங்கல் பண்ணீட்டு அதாது மெளகு சாதன்னு சொல்லுவாங்கல்ல
ஆமா
அது பண்ணீட்டு சாம்பார் வச்சிட்டு ம் முட்ட பண்லான்னு இருக்கே தோழி முட்ட பொறிப்போல அது மாதிரி
ம் பொங்கலுக்கு அது செட் ஆவுமா
செட் ஆகுமானு தெரில சேரி நீங்க சொல்லுங்க இப்ப அதுக்கு வேற என்ன டிஷ் பண்லா
சாம்பார் ஓகே அதுக்கப்றோ இல்லன்னா சட்னி வைக்லா தேங்கா சட்னி நல்லாருக்கு,
இந்த பொரியல் மாதிரி பண்ணணுனா அது மாதிரி என்ன பண்லா
பொரியல் மாரி பண்ணனுன்னா கேரட் பீன்ஸு அந்த மாரி பொரியல் பண்ணிக்கங்க,
ம், ம்
நல்லாருக்கு நைட்ல வந்து பொங்கல் சாப்ட்டா ரொம்ப இதுவாதா இருக்கு பொங்கலு சாம்பாருமே போதுமானதா இருக்கு,
ஓகே ஓகே தோழி. வேற என்ன பண்றது பண்ணுனா நம்ப தோச இட்லி, பண்லா சப்பாத்தி பண்லா, சப் பாத்தி நேத்து நைட்டுதா பண்ணுனே
ஆமா அதா
அது இது பண்லா வெண்பொங்க பண்லா இல்லனா இடியாப்போ பண்ணுவே மேக்சிமம் இந்த அஞ்சிதா பண்ணுவே இது இல்லாம வேற எதாது பண்லாமா நைட்ல
இ இடியாப்போ பண்ணீங்கனா தேங்காப்பால் அப்டி இல்லயா வேற குருமா அந்த மாரி பண்ணுங்க, இல்ல உப்புமா அந்ததா அதுதா இட்லி, பொங்கல், தோச, இடியாப்போ அப்றோ வந்து ஆ மா என்னது சப்பாத்தி இதுலாந்தா நைட்ல டிஷ்ஷா போவு அப்டி இல்லயா இது எதுமே முடிலனா ரைஸ்
ஆமா நம்ப அதானே பண்ண முடியு, ம்.
அவ்ளோதா அதுக்குதா ஒரு அதுக்கு வந்து கொழம்பு ஒண்ணு, பொரியல் ஒண்ணு, அந்த மாரி வேற வேற வெக்கறதா இருக்கு டிஃபன் ஐட்டம்னா ஒன்னு ஒரு கொழம்பு ஒரு ஒரு டிஃபன் அவ்ளோதா அதோட முடிஞ்சிடு, எது ஈஸியா டைம்ம பொறுத்து நம்பளயோடைய நேர எப்டி இருக்கு அத பொறுத்து பண்ணிக்கங்க
ஆ ஓகே தோழி, ஓகே தோழி, இந்த சைவத்துல ஒங்ளுக்கு வ த்த கொழம்பு வந்துட்டு இந்த கல்யாண வீட்லலா வக்கிறாங்க பாத்தீங்ளா ந அப்டியே எண்ணயெல்லா மெதக்கற மாரி
ஆமா சிஸ்டர்,
அந்த மாரி ஒங்களுக்கு வக்க தெரிமா நா பண்ணிபாத்தே எனக்கு அந்த அளவுக்கு வரவே இல்ல
ஆ வெக்க தெரியு எனக்கு
ஆ, கொஞ்சோ ஆ கொஞ்சோ டிப்ஸ் சொல்லுங்க நா தெரிஞ்சுக்கிற அது எப்படி அந்தளவுக்கு வருதுன்ட்டு
வத்த கொழம்பு வந்து நம்ம ஏற்கனவே காய வச்சு எடுத்து வச்சிருப்பாங்க பாத்தீங்ளா வத்தல் போட்டு அந்த வத்தல எடுத்து எண்ணெ நல்லெண்ண யூஸ் பண்ணி அத நல்ல வதக்கி எடுத்து வச்சிருக்கணு எப்டி அடியு புடிக்க கூடாது வதங்கியு இருக்கணு
ம் ஓகே அந்த வதங்கிறனால நமக்கு கசக்கிதுனு சொல்லுவாங்ளோ
ஆமா கசக்காது அது வந்து உள்ள இருந்த வெ தை எல்லா எடுத்துட்டு நல்லா பிராப்பரா பண்ணியிருந்தாங்கனா அது கசக்காது கல்யாண வீட்ல எல்லா பாத் திங்ன்னா அந்த குண்டு வத் தல் வந்து ஆ ச சுண்டக்கா வந்து போட்ருக்க மாட்டாங்க அதிகமா இந்த மண்தக்காளி வெத இருக்கு பாத்தீங்களா அந்த காய் அதுதா மேக் ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க அது லைட்டா வாதக்னாலே ரொம்ப தீஞ்சா மாரி ஆயிடு கொஞ்சோ லைட்டா ஒரு டூ மினிட்ஸ் அதுவே போதுமானது போட்டு வதக்கி எடுத்துட்டு அத வதக்கி ஒரு ஓரமா வச்சுட்டு ஒரு ஒரு முழு பூண்டு எடுத்து ஒரு பூண்டு போதும் அத நம்ம வீட்டுல செய்யறதுனால உரிச்சி அத வச்சுக்குணு ரெடியா வச்சு ட்டு அதையு எண்ணெயில போட்டு வதக்கிலாம் வதக்கி எடுத்து
பூண்டு வந்துட்டு எப்பவுமே தோல் உறிச்சிட்டு தானே நம்ம யூஸ் பண்ணணும்
ஆமா தோல் உரிச்சிட்டு தா யூஸ் பண்ணனு
ஆ ஓகே ஓகே
ட்டு எடுத்து வச்சு நீ வெங்காயோ போடும் போதும் அத போட்டுக்கலா இல்லையா நம் சுண்ட ம ஆ வத்தல் வதக்கும் போதும் வதக்கி வச்சுக்கலா வத்தல் கூடையே போட்டு வதக்கியு வச்சுக்கலா அதுதா டேஸ்ட்டு கொஞ்சோ டிஃப்ரெண்ட்டா ஆ தெரியும் ஃப்ளவர் கொஞ்சோ ஃப்ளவர்ஸா தெரிய மாரி இருக்கும் அது என்ன பண்ணும் வெங்காயோ சின்ன வெங்காயம் இருக்கு பாத்தீங்களா அது அந்த சின்னவெங்காயத்து நம்மளுக்கு எவ்ளோ தேவ எவ்ளோ சமைக்க போறோ எத்தன பேருக்கு சமைக்க போறன்றதுதா அது பொறுத்து இருக்கு உங்களுக்கு எவ்வள தேவையோ அத உரிச்சு வச்சுட்டு எண்ண ஊத்திட்டு கடுகு போட்டுட்டு அதுக்கப்றோ ஆ இது வெந்தயோ இருக்கு பாத்தீங்களா வெந்தயோ கொஞ்சமா யூஸ் பண்ணி நல்லா வதக்கிட்டு அதுக்கப்றமா வங்காயோ எடுத்து போட்டு அந்த சின்ன வெங்காயத்த நல்லா எண்ண சுண்டி வெளில வர அளவுக்கு வதக்கணும் அது அப்டியே போட்ட நெசுங்கன்னா
ஆ வருது ஸ்
ஆ பொண்ணிறமா ஆமா நம்ம கையில நெசுங்கனா அது நெசுங்கற மாரி இருக்கணும் அப்டியே வராம நம்ம கையில போடுக்கும் போது வரா மாதிரி இருக்கணும் முழுசாவும் போடலா சின்ன சின்னதா நீங்க கட் பண்ணி போடுறதா இருந்தாலும் போடலா முழுசா போ கொஞ்ச பாதி சின்னதா கட் பண்ணி போட்டுட்டு பொடிசா மீதி வந்து நீங்க முழுசாவும் போடலா உரிச்சி அப்படியே போட்டு வதக்கிட்டு தக்காளி வந்து அரைச்சு வச்சு கொங்க எவ்வளோ தேவப்படுதோ தக்காளி அரைச்சு ஊத்துனீங்கனா அந்த கல்யாண வீட்டு எதும் வரும் அரைச்சிட்டு புளி ஊற வச்சு வப்பீங்க பாத்தீங்களா வதக்கிடவா அந்த மாரி பண்ண கூடாது அரைச்சு வச்சிருக்கணும் தக்காளி அரைச்சி அரைச்சு வச்சுட்டு அதுக்கப்றமா நம்ம வதக்கண வெங்காயத்துக்கூடியே அந்த தக்காளியும் போட்டு நல்லா அந்த பச்ச வாசன போற அளவுக்கு வதக்கணும் நல்ல பச்ச வாசன போற வரும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்றோ உப்பு போட்டு நல்லா வதக்கி மஞ்சத்தூள் கொஞ்சோ போட்டு அதுக்கப்றோ நம் யூஸ் பண்ற மொளகா தூள் போட்டு எண் நல்லா எண்ண பிரிற அளவுக்கு ஆனா நல்லெண்ணெல தா யூஸ் பண்ணனு
ஓ சேரி சேரி நல்லெண்ண யூஸ் பண்ணாதா அந்த டேஸ்ட்டு நமக்கு வருமோ
ஆமா அதுக்கான இதுவு அதுதா சுண்டக்கா அந்த சு வத்த கொழம்புன்னாவே நல்லெண்ணாதா யூஸ் பண்ணணு அது எண்ண நல்லா எண்ண பிரிஞ்சு வர்றத்துக்கு அப்றோ புளி தண்ணிய ஊத்திட்டு நல்லா ரெண்டு நாளா சுண்டி வரும் போது அந்த வத்தல் நீங்க வச்சிருக்கீங்க பாத்தீங்ளா அந்த வத்தல எடுத்து அதுல போடலா போட்டு சிம்முல வச்சு அந்த எண்ண பிரிஞ்சு வெளிய வரணு அந்த கொழம்புல
ஓ அந்த அளவுக்கு நல்லா நம்ம எண்ண பிரிஞ்சு வர
ஆமா சிம்முல வச்சு வெயிட் பண்ணணோ ஒரு கொதி வந் துனுமே சிம்முல வச்சுணோ எந்த கொழம்புமே நம்போ ஹை லெவல்ல ஃபாஸ்ட்டா வச்சா அ அது எண்ண பிரியாது அதனால நம்ம என்ன பண்ணு சிம்முல வச்சுணோ கரெக்டா எறக்குற நேரத்துக்கு சிம்முல வச்சுணோ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இல்ல ஒரு த்ரீ மினிட்ஸ் வச்சு சிம்முல வச்சுணோ அப்பதா அது வந்து அந்த எண்ணெ பிரிஞ்ச அது இது காட்டு அந்த கொழம் டேஸ்டுக்கு வரு ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சோ வெல்லோ இருக்கு பாத்தீங்களா
ம் அதத்தா நீங்க சொல்லுவீங்க நானு எதிர்பாத்த வெல்லம் போடுவாங்க தானேய
கொஞ்சோ கொஞ்சோ எடுத்து அதுல போட்டுக்கணோ அவ்ள தா ஃபினிஷ் அன் நல்லா இருக்கோ அந்த வெல்லம் போட்டாதா லாஸ்ட்டா இனிப்பு புளிப்பு கசப் அந்த இது எல்லாமே சேந்து நம்ப கசப்போ அந்த அந்த மண் தக்காளியு லைட்டா கசப்பு தா இருக்கோ இனிப்புக்கு வந்து நம்ப புளி யூஸ் பண்றோ புளிப்புக்கு இனிப்புக்கு வந்து இந்த வெல்லோ இது மூணுமே கலந்தாதா அந்த கொழம்பு டேஸ்ட்டு வரு வத்த கொழம்பு
ஓ ஓகே ஓகே நானு இதே மெத்தட்ல தா வெக்கிற ஆனா அந்த சிம்முல வெக்கணுங்றது எனக்கு நா எப் போவுமே சமச்சா ஹை ஃப்ளேம்லே வச்சிருவே சிம்முல வச்
ஐ ஃப்ளேம்ல ஒரு கொதி அந்த புளி வாசன வர வரையு கொஞ்சோ ஹை ஃப்ளேம்ல வச்சிலா அதுக்கப்புற சிம்முல வச்சனா நீ அந்த எண்ணெ வெளிய வந்தா தா நம்ம வெக்கிற கொழம்பு டேஸ்ட்டே வரு
ஓ அதுதா நானு நெனப்ப என்னடா அது நம்மளு அதே மாரிதா சமைக்கிறோ ஆனா அந்த எண்ணெ பிரிஞ்சே வரமாட்டேதேன் நானு நெனச்ச
அதுதா எந்த கொழபுமே எண்ண எண்ண வெளிய வரணுனா நம்ம எவ்ளோ எண்ண ஊத்திருப்போ நீ ஐ லெவல்ல வெச்சு பாருங்ள அது வராது எண்ண வெளிய அதே சிம்முல வெய்ங்க நீங்க கொஞ்சோ எண்ண ஊத்திட்டு கூட நீங்க சிம்முல வைங்க சிம்முல வச்சா அந்த எண்ணெ பிரிஞ்சி வரோ நீங்க ஆஃப் பண்ட்ட ஒன்னே கூடோ அந்த எண்ண பிரஞ்சு வரோ நீங்க அப்பயே பாக்கலா எண்ண பிரிஞ்சி வர்றத அது எண்ணெயோட இதுவு அப்டியே எல்லா ஃப்ளவரும் இது போயிச்னா உங்ளுக்கு நல்லா டேஸ்ட்டு வரு வேற ஏதாச்சு உங்ளுக்கு தெரிம்மா
எனக்கு இந்த சிக்கன் கிரேவி நா பண்றது வேன்ன சொல்றே கரெக்ஷன்ஸ் இருந்தா நீங்க சொல்லுங்க
ம் சொல்லுங்க
ஃபர்ஸ்ட்டு என்ன அப்டின்னா சிக்கன் வந்துட்டு கிரேவி பண்றதுக்கு நா ரொம்ப பெருஸ் பெருஸ் அந்த மாரி போடாம கொஞ்சோ ரொம்ப சின்னமாவு இல்லாம மினிமலா வெட்டிக்குவ வெட்டிட்டு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா அலசி எத்து வச்சுக்குவ
ம்
அதுக்கடுத்து பாத்தீங்க அப்டின்னா கடாயில எண்ணெய் ஊத்திட்டு அ கொஞ்சோண்டு இந்த கரிமசாலா பட்டையா அது போட்டுட்டு நல் லா லைட்டா வதங்கிட்டு அது கரிமசாலா பட்டயோட கொஞ்சோ ஜீர் சோம்பு சோம்பு கொஞ்சோ போட்ருவ ஆ போட்டு நல்லா அது வந் வெடிச்சு வரு இல்லையா அந்த மாதிரி வரும்போது கொஞ்சோண்டு கருவேப்புல கருவேப்பிலய போட்டு நல்லா இது பண்ண விட்டி வெங்காய கட் பண்ணி வச்சிருக்கோ இல்லையா வெங்காயம் வந்துட்டு.. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடுவேன் நானு! வெங்காயம், தக்காளி கிரேவிக்கு... வெங்காயத்த போட் டு நல்லா வதங்கினதுக்கு அப்பறமா... நீங்க சொல்ற மாரி இந்த பொன்னிறம் வந்தது... அப்பறமா என்ன பண்ணுவேன் அப்டின்னா அதுக்கப் பறம் தக்காளி போட்டு வதக்குவேன். வதக்கிட்டு வே அது ஒரு பி்ன்ச் கொஞ்சோண்டு நா உப்பு போட்டுருவேன் அது வந்துட்டு... டு வதங்கையில நல்லாருக்கும் வெங்காயமு, தக்காளியும் வதங்கைல கொஞ்சம் உப்பு போட்ருவேன் போட்டுட்டு அதுக்கடுத்து என் என்ன அப்டின்னா... மல்லித்தலய வந்துட்டு கடைசியா போடுவேன்! புதினா வந்துட்டு இதெல்லாம் வதக்கனதுக்கு அப் அப்பறமா புதினா போடுவேன்
ம் ம்
புதினாவை போட்டு வதக்கிட்டு ஆ அதுக்கப்பறோ மஞ்ச தூள் லைட்டா மஞ்சத்தூள் போட்டுட்டு அதுக்கப்பறம் இந்த கறிய அலசி வச்சிருக்கோம் இல்லையா இத எடுத்து போட்டு நல்லா ஆ நல்லா வேகற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி வேணும்னாலும் ஆட் பண்ணி நல்லா ஊத்தி வேக வப்பேன்
சேர் சிஸ்டர்
ம் அதுக்கப்பறம் பாத்தீங்க அப்டின்னா... இந்த சிக்கன் மசாலாலா வாங்கிட்டு வந்திருக்கோமா நா அதுக்கப்பறம்தான் என்ன அப்டின்னா இஞ் இஞ்சி, பூண்டு வந்துட்டு நான் உரிச்சு அந்த மாரியில்ல, இஞ்சி, பூண்டு தட்டி வச்சுக்குவேன்! ஆ தட்டி வச்சுட்டு சிக்கன் வெந்ததுக்கு அப்பறமா அது மேல... போடுவேன் அது கரெக்ட்டா
ஆ ன் ஒண்ணு ஒண்ணு சிக்கன் வெந்ததுக்கு அப்புறம் போடகூடாது. வெங்காயம், தக்காளி போட்டு வதக்குறோம் பாத்தீங்களா அப்போ இஞ்சி, பூண்டு பேஸ்ட்ட தட்டி போட்டாலும், அது ஒரு டேஸ்ட் வரும் நீங்க இஞ்சி, பூண்டு பேஸ்ட் போட்டாலும்.. அது ஒரு டேஸ்ட் வரும். இதுவும் போடலாம் அப்பெல்லாம் வந்து இஞ்சி, பூண்டு நசுக்கிதான் போட்டாங்க. இப்பதான் அரைச்சு போடுறாங்க அப்ப அதுக்கு முன்னாடி அம்மால்லாம் நசுக்கிதான் போடுவாங்க
ஓ ஓகே தோழி ஓகே தோழி
வந்து.. அரைச்சு போட்றோம் நம்ம..
ஆ ஓகே தோழி நம்மளுடைய நேரம் அப்டிங்கறது நெறைய பேசனோ இதோட கண்டினியூ வந்துட்டு நம்ம அடுத்து தொடர்ந்து பேசுவோம் தோழி நன்றி தோழி
ஆ நன்றி தோழி
ஆ நீங்களே கட் பண்ணிக்கோங்க தோழி
ம் சரிங்க தோழி
ஆ.. ஓகே